ம் தோழி சொல்
எப்டிருக்கீங்க தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே தோழி ஆ சாப்டிங்க தோழி ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்டிங்களா சாப் ம் சாப்ப சாப்டன் தோழி ம் அப்புற தோழி நம்ம நாங்க வந்து சாம்பாரும் மீன் வறுவல் தோழி நீங்க
நா ரசம் தோழி ரசம் பொறியல் செஞ்ச
செரிங்க தோழி செரிங்க தோழி அப்புற தோழி சொந்த வீடு வாடக வீடு பத்தி பேசலா தோழி
ஆ சொல்லுங்க தோழி
இப்போ சொந்த வீடுல வந்து நம்மளுக்கு வந்து யாரு எதுமே சொல்றது தெரில இப்ப வந்து டக்குன்னு காலி பண்ண சொல்ல முடியாது ஆ இதுவு அதுதா வேற யாருமே வந்து நம்ம வந்து அதிகாரம் பண்ற மாதிரி இருக்காதுங்க சொந்த வீடாந்தா இதுவே வாடக வீடாந்தா வாடக வீடாருந்தா அவங்க வந்து அவங்க சொல்ற மாரி நம்ம கேட்கணு இத்தன பேர் வரக்கூடாது வரணு எல்லா சொல்லுவாங்க
ஆமா ஆமா ஆ நாங்க வாடக வீட்ல தா இரு ருக்கோ ஏனா வாடக வீட்லேருந்து ரொம்ப கஷ் டப்பட்றது எங்களுக்கு தா தெரியும் வாடகெல்லா இப்ப எவ்ளோ ஒரு சின்னதா ரூம் ஹால் கூட ரொம்ப எட்டாயிர ஒம்பதாயிர அந்த மாரிதா வருது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி எல்லா எல்லா எடத்துலயும் அப்படிதா தோழி இருக்குது சொந்த வீடு வச்சுக்குறவங்களுக்கு வந்து கொஞ்ச கூட இது பாக்காம மாட் றாங்க எல்லாருமே வந்து சின்ன வீடாந்தாலும் கூட அதுக்கு வந்த எ ட்டாயிர ஒம்பதாயிர பத்தாயிர சொல்றாங்க வாடக
ஆமா தோழி
சொந்த வீடாருந்த நம்ளுக்கு வந்து யார் பிரச்சனையு இல்ல யார் சொல்றதோ இல்ல நம்ம இஷ்டப்படி நம்ம எடுக் லா எது வேணா நம்ம பண்ணிக்கலா இதே வாடக வீடாருந்தா அவங்க சொல்றது நம்ம கேக்கணு
ஆமா எங்களுக்கு ஓர் சொந் இப்போ என்ன நெனிக்க தோணுது எங்கள்க்கொரு சொந்த வீடு இல்லாமே போய் அந்த மாரி தா ரொம்ப தோணுது இப்போ இருக்கிற வெல வாசில வீடு வாடக கொடுத்து ட்டு நாங்க எல்லா அந்த வீட்டு வ உபயோக பொருட்கள் லா வாங்கறதுக்கு ஆ நாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரு இப்போ நாங்க வேலேக் போனா எங்களுக்கு காசு பத்த மாட்டேங்குது ஒரு சேவிங்ஸ்னு எதுமே இல்ல எங்களுக்கு அந்த மாரி தா போயிட்டு இருக்கு இப்போ லைஃப்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி எல்லாருக்கு அப்டிதா இருக்கு தோழி இப்ப வந்து இப்ப இருக்கு காலகட்டத்துல வந்து ரெண்டு பேரு சம்பாத்ச்சதா வாழ்க்க வந்து வாழ முடியு அந்த மாரி போகுது அ ஆமா ரெண்டு பேரு வந்து சம்பாதிக்கணு தோழி ஒரு ஆண் பெண்ணு ம் ஒரு ஆண்கள் பெண் ரெண்டு பேரு கணவன் மனைவி ரெண்டு பேரும சேந்து வந்து நம்ம வாழ்க்க நடத்துனாதா அவுங்க வேலைக் போன தா இப்ப வாழ்க்க நடந்த முடியு தோழி ஒருத்தவ சம்பலோ வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஏனா இப்ப இருக்கற வெலவாசி எல்லா அப்டிதா இருக்குது தோழி
ஆமா தோழி அதுவு இந்த வாடக வீட்ல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தண்ணி வர்லன்னா மோட்ரு போட்றதுக்கு மறுபடியு போய் ஹவுஸ் ஒனார்ட சொல்லி மோட்ரு போ அவங்க இப்ப தா போட்ட மூஞ்சு காமிப்பாங்க நாங்க இப்ப தா யூஸ் பண்ணி மொத நாங்க எல்லா தூங்கி தண்ணி வராது நாங்க காலையில எந்திர்ச்சு மோட்ரு போட்டோ நீங்க எந்திரிக் வேண்டிய தானே அந்த டைம்ல நாங்க எந்திரக்க முடியல என்ன அந்த தண்ணிக்காக கொஞ்சோ
கண்டிப்பா தோழி இந்த வாடக வீட்ல வந்தா நம்ம எல்லாமே அனுசரிச்சு போற மாத் தா இருக்கு தோழி எல்லாமே அவுங்க நேரத்துக்கு பண்ண சொல்லுவாங்க கால்ல எழுந்திச்சு வெளிய சில பேர் வாசல்ல கோலம் போட சொல்லுவாங்க நீங்க ஒரு நாள் கோலம் போடுங்க நாங்க ஒரு நாள் கோலம் போடுங்க நீங்க ஒரு நாள் பெருக்குங்க நால உங்களால ருக்குங்க சொல்ட்டு
ஆ பண்ணிக்க லா நம்ம வீடு நாம ஆ வாடக வீடே நாங்க பாத்து பாத்து பாத்துக்குறோமே எங்க வீடு வீடா இருந்தா நாங்க எப்டி வெச்சிப்போ அந்த மாரி லா நெனைக்க தோணு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
எங்க பெரியயோர்களா வீடு வாங்கறது இல்லையே ஏ வாங்கலியோ நம்பளா அப்டி நென்ச்சு அவுங்கள தா நாங்க திட்ட செய்றோ
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி எல்லாருமே வந்து அப்டிதா இப்போ ஒரு ஒரு செவத்துக்கு வந்து வெள்ளை அடிக்கணும்னா கூட அவுங்க சொல்ற கலர் தா அடிக் கனு அவுங்க சொல்ற நெறோந்தா அடிக்கணு அவுங்க சொல்ற மாரிதா பண்ணணு ஆமா ஒரு ஆ ஆமா ஒரு ஸ்கி ஒரு திரை அடிக்க துக்காக ஆணி அடிச்சா கூட ஒரு டிவி தொலைக்காட்சி மாற்றத்துக்கு ஆணி அடிக்கல ஏதாவ்த் பண்ண கூட அவுங்கிட்ட நம்ம வந்து அனுமதி கேட்டுதா பண்ற மாரி இரு க்குது வாடக வீட்லெல்லா இதே நம்ம சொந்த வீடுனா நம்ம வீ வீட்ல வந்து நம்ம நம்ம எங்க வேணா வச்சுக்கலாம் எங்க வேணா பண்ணிக்கலாம்ங்க பண்ணிக்கலாம் தோழி
உண்ம தான்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
ஒரு வீட்டு்ல ஏசி மாட்டனா வீட்டு்ல ஏசி மாட்டினா கூட நாங்க அந்த அவசரம் கூப்பிட்டு அவங்க இடம் காமிச்சு இங்க வைக்கலாம அவ அவங்க சொன்ன பிறகுதான் எங்கீட்டுலய நா ஏசி மாற்றற மாதிரி போய் வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து சொல்லணும் இங்க ஏன் அடிக்கிறீங்க இங்க அடிக் காதீங்க இங்க கொஞ்சம் வீக்கா இருக்கு இங்க டிரில்லிங் அங்க இங்க அங்க ட்ரில்லிங் போடாதிங்க அப்டி சொல்லுவாங்க எங்க ஹவுஸ் ஓணர்லாம் கூப்டு வச்சி திட்டுவாங்க இல்லன்னா அவுங்கட்ட சொல்லமா நாங்க வேல பாத்தா இருக்குற ல்லாம் கால் பண்ணி அவங்க பேச வேண்டியது அவங்கசர்கிட்ட போட்டு கொடுக்க வேண்டியது அதுல ஒரு சண்டை வரும்
உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதே மாதான் போயிட்டு இருக்குது லைஃப் எல்லா எல்லா வாழ்க்கையையும் சொந்த வீடு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கத செய்யும் இந்த வரி கட்டணும் வரி கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் சொல்லி அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கதான் தோழி செய்யும் வாடகத்து வாடகை வீட்டுல இப்ப இருக்க கால கட்ட வந்து அந்த மாதிரி இருக்குது எல்லாமே விலவாசி ஏறி போயிட்டு ஒரு பெட்ரோல் டீசல் கேஸ் சொல்லிட்டு எல்லாமே விலைவாசி ஏறிதான் இருக்கு தோழி
ஆமாங்க தோழி உண்ம தா
சரிங்க தோழி அப்றம் தோழி நீங்க எங்க போனீங்க தோழி சுற் றுலாக்கு எங்கயாது போனீங்களா தோழி
சுற்றுலா இன்னு எங்கயு போல ஒரே ஒரு வாட்டி ரேசார்ட் தா போயிருந்த இந்த ஹாலிடேஸ் லீவ்ல ஃபேமிலியா ஒரு குடும்பமா போய்ட்டு வந்தோ
ம் ம் ம் சரிங்க தோழி நாங்களு அங்கதா தோழி போய்ருதோ சம்டா தல எப்பயாவது நாங்க வந்து இந்த பீ பீச் கற் கடற்கரைக்கு போவோ தோழி அங்க போனா வந்து கொஞ்ச வந்து இந்த கடைங்கள்லா இருக்கோ கீழ அப்றோ குழந்தைங்க வந்து மண்ணுல வெளா டுவாங்க அந்த மண்ல விளாடுறது வந்து அவ்ளோ அவங்களுக்கு நல்லது அந்த ஆரோக்கியமா அந்த விரல்கள்ல வந்து த இது சொல்வாங்க இல்லையா அதெல்லா வந்து மண்ணல விளாண்டா கொஞ்ச நல்லது ஆனா இப் இப்பருக்கற பெற்றோலர்கள் என்ன பண்றாங்க மண்ல வெள்ளாடாக் கூடாது கிருமிகள் வந்துரு நகோ நகத்துல கிருமி வந் அது இது சொல்ட்டு நம்ம வந்து கொழந்தைங்க வந்து உள்ளே உட்கார வெச்சுர்றோ அவுங்க வந்து வெளியே காத்து வந்து இது பண்ணு வெளிய காத்துல வந்து அவுங்க வெள்ளான்ணு சுவாசிக்கணு அப்பதா வந்து அவுங்களுக்கு வந்து அந்த உடல்நல் துக்கு ரொம்ப நல்லது
ஆமா ஆமா உண்மதா அது ஏன்னா நானே என்னோட கொழந்தைங்கெல்லா நா வீ மண்ணலயெல்லா வெளையாட விட-விடமாட்டே ஏன்னா அங்க போன்னா டைப்ட்ஃபீவர் எதாவது ஒரு ஃபீவர் வந்துருது அவுங்க விளையாட்னாலே அந்த பயந்து அது பயந்து நா வேண்டாம் மண்ணுல கால் கூட வைக்க விட மாட்டா நா எங்க எங்க என்னோட புருஷன் கூட கொழந்தைங்களா கால் கூட வைக்க விட மாட்டே வேணா மண்ணெல்லா கையில போட்டு பால் வண்ட போறோ வாயில போயுரு எதாவது சொல்லுவாங்க
ம் ம் அப்டி இல்ல தோழி இப்ப வந்து அவுங்க எவ்ளோயிக்கு எவ்ளோவு வெளிய வொள்ளையாடுறாங்களோ அவுங்க வந்து அது வெளிய விளாண்டா அந்த வெளியே அந்த காத்து இயற்கையான காத்துருக்குல்லையா அது அவுங்க சுவாசிக்கிறாங்க அது அவுங்களுக்கு நல்லது ஒடம்புக்கு நல்லது வெளிய வெளியே காத்து வந்து அவுங்க ஒடம்புல பண்ணோ நாங்க சும்மாரு வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வெக்கறது அந்து தோழி இதெல்லா ஒடம்பாக்கு நல்லது தோழி வெளிய வெள்ளான்டா அவுங்க எவ்ளேவுக்கு எவ்ளோ ஓடி ஆடி வெள்ளாடுறாங்களோ அது அவுங்களுக்கு வந்து அது அவ்ளோ நல்லது
பெரியவதா இப்போ எங்க மண்ணுக் கூட சுத்தமாருக் இது எல்லா அப்பாடி இப்புடி போட்றாங்க அங்கேயே துப்பிவெச்சி எச்சல் துப்புறா ங்க அதெல்லா பாத்து நாங்க எப் எப்புடி விள்ளாட விடுவோ அந்த க் அவுங்க யார் துப் துப்புறாங்களோ அவாங்களுக்கு இருக்கறது ஏதாவது கொழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த மாரி நெனைச்சு பயந்து ந்துதா அங்க வந்து விள்ளாட்
ஆமா உண்மதா அது உண்மதா தோளி நீங்க சொல்றது ஒரு வகைல உண்மதா ஏனா வந்து அதனால தா நாம ஆ வீடு நம்ம சுற்றுப்புறொ நம்ம வந்து சுத்தமா வெச்சுணும் தோழி நம்ம எவ்ளக்எவ் சுத்தமா வெச்சு றோமோ அது அவ்ளக்குவ்ளவு நம்மளுக்கு நல்லது நம்ம கொழந்தகளுக்கு நல்லது தோழி அதெல்லா ஆ சில பேர் வந்து அப்டி க்க மாட்டாங்க அடுத்தவங்க வீடு கிட்ட அஹ் குப்ப போடுது அந்த மாரி பண்ணிர்றாங்க சில பேர் ஹலோ
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது
சொல்லுங்க தோழி
உம்
அந்த மாரிதா சில பேர் வந்து ப்ச் அவுங்க வீட்டு கிட்ட குப்ப போ அவ அவுங்கவுங்க வீட அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் வந்து சுத்தமா வெச்சுக்க மாட்றாங்க அது வந்து என்னாவு கொழந்தங்களுக்கு வியாதி அந்த இது சொல்ட்டு எதெதோ வியாதி வருது சொல்லி ப்பெல்லா அதெல்லா இல்லாம நம்ம கொழந்தங்கள வந்து வெளிய போயிட்டு வந்தா கூட கொழந்தங்களுக்கு கை கழுவனு நம்மளு கை கால் கழுவணு சோப்பு வச்சு சானிடைசர் தா போட்ணுனு எதுவு இல்ல மா கை சோப்பு போட்டு கூட கழுவலா கை கால் நல்லா கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போனா அது வந்து கொஞ்ச நம்ள ப் இதுவா இருக்கு சுத்தமா எந்த ஒரு கிருமி இது இல்லாம
ஆமா தோழி ஆமா தோழி உண்மதா அது நீங்க எங்கயு போகலயா இன்னிக்கு சண்டே வேற
இல்ல தோழி நாங்க எங்கய்மே போல தோழி இன்னக்கி வீட்ல தா இருக்கோ தோழி எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்குறாங்க அதுனால நாங்க எங்கயு போல தோழி
அப்டியா சேரிங் சேரிங் தோழி
உம் சேரிங்க தோழி அப்றம் தோழி நாங்க எங்கயு போல போனா இன் எங் எப்பயாவ அந்த கடற்கரை சொன்னேல தோழி கடற்கரைக்
ஆஹ்ஹ் கடற்கரை பக்கத்துல இருந்தா போலா நங்களுக்கெல்லா எங்க எங்களுக்கு கடற்கரைக்கு ரொம்ப கொஞ்ச தூர அதா அதுனால அதிகமா போறதில்ல பக்கத்து தெருனா ஒரு ஆ
இல்லன்னா கொழந்தங்க வந்து வெளில கொஞ்சோ மொட்ட மாடில வேளாடு அது கொஞ்ச இதுவா இருக்குல ம் மொட்ட மாடில கூட வெளாட லா இப்ப வந்து பள்ளிங்க வேற துறந்துச்சில கொழந்தைங்களுக்கு அதுவே வந்து அவ்ங்களுக்கு வந்து அவ் ஸ்கூலு அ பள்ளிக்கு போணு வரணு படிக்கணு எழுதணு அதுலேயே நம்ம வெக்காம கொஞ்ச நேரோ அவங்களுக்கு வெளயாடவு விடனு வெய்யில்ல வெள்ளாட விட்டாதா அவுங்கல்ல கொஞ்சோ வந்து அ ன்னு கொஞ்சோ ரிலாக்ஸாடா பண்ண முடியு அவுங்களுக்கு படிப்புல சும்மானா படி படி படி சொல்லிட்ருந்தலா அவுங்க வந்து இதுவாய்டுவாங்க அத்னால நம்மளு வந்து கொஞ்சோ கொஞ்சோ விள்ளா இன்னு கொஞ்சோ படிக்க வைக்கன்ணா அ நல்லா சத்தான உணவு கொடுக்கணு அவுங்களுக்கு
இப்ப எங்க ஒரு கொழந்தைங்க அப்புடி இருக்காங்க மொபைல் போபோன் வச்சு ட்டு எப்பவுமே அந்த மொபைல் போனுக்குள்ளயே இருக்காங்க வெளிய வந்து விளையாட கூட மாட்டாங் எங்கனாலு கூப்ட்டு போனாக் கூட வேணா
ஆமா ஆமா கைபேசி அந்த கைபேசி இருந்தாதா எல்லாத்லியு சாப்பாடு சாப்புட்றத்துக்கு கைப்பேசிதா கேக்கறாங்க நாம தா சொல்லி அந்த பழக்கத்தல்லா கொஞ்சோ கொஞ்சோ மாத்தாணு ஏன்னா அது அவுங்களுக் கண்களுக்கு நல்லது இல்ல அவுங்க மூளைக்கு நல்லதுல்ல அதுல வ கதிர் வீச்சு வந்து அவுங்கள வந்து பாதிக்கு அதனால வந்து நம்ப வந்து கைப்பேசினா கொஞ்சோ கொரச்சிக்கிட்டு வெளியில கொஞ்சோ நேரோ வெள்ளால் வெள்ளாட விடலா அப்டியு இல்லையா அவ்ங்க தொலைக்காட்சி கொஞ்ச கொஞ்ச நேரோ பாத்தா போது அதுவு கொஞ்ச நேரோ அதுவும் ரொம்ப நேரோ பாக்க கூடாது தொலைக்காட்சி கொஞ்ச நேரம்
இருக்குற முழு நேரத்துலியும் பாதி தொலைக்காட்சிலையு பாதி கை பிரிச்சனுதா இருக்காங்க எங்களோட கொழந்தைங்க என்ன பண்றது சொல்லுங்க அது குடுக்கலனா அடம் பிடிக்க வேண் டியாது அழுக வேண்டிது நாங்க என்ன பண்றோ வேல முடிக்கிறதுக்காக அழு அழுறாங்கனு சொல்லி குடுத்துடுறோ ஒரு ஒரு கொழந்தைக் இருக் கையில ம் தொலைக்க ஒ கைபேசி இன்னொன்னு கை இன்னொரு கொழந்தைக்கு தொலைக்காச்சி அந்த மாரிதா போய்ட்டு இருக்கு
அதுதா போவுது தோழி அது அப்டிதா நம்மதா மாத் த்தணு கொஞ்ச கொஞ்சமா நம்ம ஒரேடியா மாத்த முடியாது கொஞ்ச கொஞ்சமா மாத்தி நம்ம கொழந்தைங்கள ந பாத்துக்கணு ஆஹ் வீடுங்களே வந் து நம்ம வீடுங்கள சுத்தமா வெச்சிக்கணு சொந்த வீட்டோ வாடக வீடோ எல்லா வீடும் சுத்தமா பத் இதுவா வச்சிகிட்ட நம்ளுக்கு நல்லது
ஆமாங் தோழி
என் என்னோனா அழைப்பு ஏத்து பேசுயதற்கு ரொம்ப நன்றி தோழி மீண்டும் மீண்டும் பேசலாம் தோழி நன்றிகள் நன்றி வணக்கம்